ஹலோ ம் சொல்றா கேக்குதா என்ன பண்ற
இந்த அயோத்தி படிக்கலான்னு பாத்த அதுக்குள்ள ஒரு கேம் வெளாண்ட அதுக்கப்பறம் அம்சம் பாட்டு கேக்க போயிட்ட அது ஒன்னே ஒன்னுதா லூப்ல ஓடிட்டுருக்கு
எது அம்சம்னா
மலையாள பாட்டு
பாட்டா
ம் ஆதான் ஒன்னே ஒன்னு லூப்ல ஓடி டே இருக்குது நானும் பாக்கற நாலு நாளா ஒரு வாரமாவே அ
ஏ அவ்ளோ நல்லாவா இரு க்கு
ம்
சேர் செரி சாப்ட்டியா
உஹும்
சேரி எப்ப சாப்பில்லான்ட்டு ஐடியா
தெரில சாப்பிட போறதில்ல இன்னைக்கு வெரதம்
வெரதமாம்ஸ் நா இப்பதான் சாப்ட்ட
இப்ப என்னாலதா உனக்கு காலடிக்க முடியாது போல
ஆஹ்ஹா
ம் அதெல்லாம் நம்போய் அதுல ஒண்ணு யாருதுனு போடோனு
அம்ஹுஹும் எப்ப படிக்கலான்ட்டு ஐடியா
அதாண்டா எடுத்து வெச்சிருக்கண்டா ஐ யோ டி சென்டர் அவுட் ஆப் திங்ஸ் செரியா
அப்டியே சொல்லு
ம் நெட்வொர்க் அதாவது நெட்வொர்க்க யூஸ் பண்ணி பிஸிக்கல் டிவைஸர் கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்றது பாத்தா அது பேர்தா ஐ ஓ டி அதாவது அதுல என்னன்னா இந்த அதாவது இன் சொல்மே ப்ச் நாலேஜ வந்து கலெக்ட் பண்ணுவோமா அப்புற அத வந்து பகிர்ந்துக்குமாமா அப்பற அர் றிவாளி மாரி நடந்துக்குமாமா
இன்டலிஜென்ஸா
ஆ அந்த மாரி நடந்துக்குமாமா செரியா அதுதா ஒரு ஐ ஓ டி ன்னா அதுதானாம்மா அதோட கேரக்ட்ரிஸ்டிக்ஸ் பாத்தீயின்னா கனெக்ட்டிவிட்டி டிவைஸ வந்து நெட்வொர்க் மூலியமா கனெக்ட் பண்லாமாம்மா
கனெக்ட் பண்ணோ
டினாப் ப்ராசஸிங்கு அப்புற டேட் டா வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு
இன்னைக்கி எவளோ மத வருதுங்கிறியா
ம் ம் இரு பிசிக்கல் டிவைஸாஃப் பைவட்டின்னா என்னான்னு சொல்றா அது வந்து ஒடம்பாம்மா ஐயோத்தியோட ஒடம்பு
அயோட்டியோட அதாவது பாடி மாரி ஒடம்பு ம் ம் ம்
அதுல என்னென்ன தெரியுமா இருக்கு சென்ஸ் இன்வெட்ர்ட்ரு அப்பற டிவைஸ்ஷு கம்யூனிகேஷன் அவ்லோதா நாலு இருக்கு மொத்த ஓகேவா அப்புறோ அதோட மூளயி என்று பார்த்தால் லாஜிக் டிசைனிங் பார்த்தேன்னா அதோட மூலயாம
எது
லாஜிடல் டிசைனா அதோட மூளயாம அதுல என்னன்ன இருக்குன்னா பங்ஷ இன்டர்னல் பிளாக்குனு ஒன்னு கம்யூனிகேஷன் மாடல்னு ஒன்னு கம்யூனிகேஷன் ஏ பி ஐஸ்
ஓகே
ஓகேவா இந்த மூணு தா அதாது இந்த மூலைக் குள்ள மூணுருக்கு பாடிக்குள்ள நாலு ருக்கு
நாலு இருக்கு அதாவது எப்பிடி சொல்ல வரேன்னா மூலனா நாலு பாடினா மூனா
மூள நா மூணு ஒடம்புனா நாலு
ஓ ஒடம்புனா நாலு மூலனா மூனு அது நாலுனா வந்து சென்சார் ஆக்ஸ்வேட்டரு என்ன
டிவய்சு கம் கம்மினிகேஷன்
செரி மூலனா மூணு மூனா
ஆமா
ஃபங்க்ஷனல் பிளாக்கு ஆ
கம்யூனிகேஷன் மடலு
என்னாது
கம்யூனிகேஷன் மாடலு கம்யூனிகேஷன் ஏ பி ஐஸ்
கம்யூனிகேஷன் மாடல் கம்யூனிகேஷன் ஏ பி ஐஸ் ஆ சேரி
ஷன் மாடல்னா என்ன என்ற பார்த்தால் அதாவது நம்ம ஒண்ணு கேட்டால் அது வந்து அதுக்கு பதில் அளிக்குமாமா
அதாவது நம்ம கம்யூனிகேஷன் இப்ப நம்ம ஒண்ணு அதாவது நம்ம இப்ப ஒண்ணு பேசுனா அது ரிப்ளை வரது
ஆ ஆமா ஆமா அதுதா அதுதா அதெல்லா ஆ அ அதில் மொத்தம் மா மாடல்ல மொத்தோ நால்ருக்கு
மாடல்லே நாலு
ஆமா மாடல்ல நாலு வெரி இம்பார்ட்டன்ட் முக்கியமானது சரியா
உம் உம் ம்
ஃபர்ஸ்ட் ஒன் பாத் தேன்ன நம்ம ஒன்னு கேட்டு அது வந்து கொடுக்கறது செக்கெண்ட் பாத்தீன்னா பப்ளிசு சப்ஸ்கிரைபு
ஃஸ்ட் ஒன் என்ன அது
அததுதா ரெக்வெஸ்ட் ரெஸ்பானு
ரெக்வஸ்ட் ரெஸ்பாண்டு
ம் ஸெக்கெண் பாத்தீன்னா பப்லிஸ்சு சப் சப்ஸ்கிரைபு
பப்ளிஷ்ஷு சப்ஸ்கிரைபு ரெ ரெக்வஸ்ட் சு ரெஸ்பாண்டு பப்ளிக்கு சர்வீஸ்ஸு து
சப்ஸ்கிரைப்டா சர்வீஸ் இல்ல புஷ் புல்லு புஷ் புஷ்ஷு புல்லு
புல்லா புஷ்ஷா
புஷ் புல்
புஷ்ஷு புல்லா
ஆமா
சரி
ஹலோ ஒருத்தனுக்கு அனுப்பி அப்பற வாங்கறதாமா
ஆ ஆ புரியுது புரியுது
அதுக்கடுத்தது எக்ஸ் க்ளுஸிவ் பேர் அதாவுது ரெண்டு ஆ ரெண் இ இதக்கு வந்து கனெக்ட் பண்றதுக்கு
ரண்டு இத கனெக்ட் பண்றது அதாவுது ஃபஸ்ட்டு வந்து பாத்தனா வந்து ரெஸ் ரெக்வஸ்ட் ரெஸ்பாண்டா
ஆமா
அதுக்கப்பற என்னா சொன்ன
பப்ளீஷு ஸப்ஸ்கிரைப்பு புஷ்ஷு புள்ளு ஸப்ஸ் கிரைப் எக்ஸ்குளுஸிவ் பேர் எக்ஸ்குளுஸிவ் டா எக்ஸிங்கிஷ் இல்லடா
எக்ஸ்க்ளூசிவ் பேரா டே ஒரு டைம் தானடா சொன் நா எப்புடுறா அதுக்குள்ள நா ஞாபக வச்சுக்கறது
சரியா எக்ஸ்க்ளுசிவ் பேர் மொத்த நால்ருக்கு நா சாட் ஜீ பீ டி ல அப்டியே பாத் துட்ருக்கே
ரைட் ரைட்டு ரெக்வெஸ்ட் ரெஸ்பாண்டு அதுக்கப்பறமேட்டு சப்ஸ் கிரைபுட்டு ஒன்னு சொன்னே அதுக்கப்புறமேட்டு புஷ்ஷு புல்லு பப்ளிஷு சப்ஸ்கிரைபு புஷ்ஷு புல்லு எக்ஸ்குளூசிவ் பேரு
ஆமா பார்ரா மொதல்ல பப்ளிஷ் பண்ற அதை வந்து பண்ற ஆ அவ்ளோ தான்டா சரியா அதுல பாத்தீன்னா இப்ப பாத்தீன்னா அடுத்து ஆர்க்கிடெக்சர் பாக்கறோ சரியா மொத்த இத வந்து ஒரு நாலு லேயர் கேக்கா நெனைச்சுக்கோங்கிறா
எது
நாலு லேயர் கேக்கா நெனச்சுக்கோ மொத்த நாலு லேயர் இருக்கு
நால் லேயர்ருக்கு எதுக்கு நால் லே ருக்கு
ஆர்க்கிடெக்செர் அதாவ்து அத அமே ஐஓடி நம்ம ஒன்னே ஒன்னதான் படிக்கிறோம் ஐஓடி அத வந்து ஆர்க்கிடெக்செர் செரியா ஆ அதுல மொத்த நாலு பாகங்கள் உண்டு ஓகேவா ஒன்னு டி வெய்ஸ் லேயர் ஒன்னு நெட் டொர்க்லேயர்னு ஒன்னு நெட்வொர்கு மிடில் வேரு அப்ளிகேஷன்
மிடில்வேரு அப்ளிகேஷ நெட் டிவைசு நெட்வொர்க்கு மிட் டில்வேரு அப்ளிகேஷ்
ஆமா டிவைஸ்ல என்னென்ன இருக்குன் பாத்தீனா சென்சாரு ஆக்டிவேட்ரு அப் பொரொ டேட்டாவ வந்து கலைக் பண்ணுவாமா அதாவ்து நாலேஜ வந்து கெயின் பண்ணிக்கு
ரைட் ரேட் ரேட் ரேட்ட ம் ம் ம்
எதுக்கு யூஸ் பண்ணுறோனா நம்ம வந்து நம்ம நாலேஜ் வந்து மத்தவங்ளுக்கு பகிர்ந்து கொள்ள யூஸ் பண்றொ அப்பற அதவ அ அப் ஆம்மா ஆம்மா ஆம்மா டேட்டா டிரான்ஸ்வர்னு சொல்லலாம் மத வரியாக
டேட்டா டிரான்ஸ்வர் சொல்லாம் டேட்டா ஷ்
ம் ஆமா அத்ப்பற பாத்தீன்னா அதுல பாத்தீன்னா ஒரு ரெண்டு ப்ரோட்டாக்கால் யூஸ் பண்றானுங்க ஒய்ஸ் லெட்டு எல்ஐடி மெட்ட லைட்டு
வைஃபையி எல்டிஇயா
இரண்டு புரோட்டாகால் யூஸ் பண்றாங்க மிடில் வேர்ல என்ன பண்றானுங்னா வர டேட்டாவ ப்ராசஸ் பண்றாய்க செக்குரிட்டிய பாக்குறாங்க ஸ்டோர் பண்றாய்ங்க அவ்ளோதான் ஆமா இதுதான் மிடில் வேர்ல அப்ளிகேஸன்ல பாத்தீனா யூசர் இன்ரஃபேசா நம் வந்த ஒரு இது மாரி ஆ பாக்கற மாரி ஒன்னு ரெடி பண்ணுது அப்பொறொ ஆப்புங்க டேஸ்போட் மாரி இது பன்னுங்கல அதா அப்ளிகேஷ்
ஏனா அப்ளிகேஷன்ஸ் மாயி இருக்கு அப்ளிகேஷன்லேயர் வந்து ம்
அவ்லதா இது தா ஆர்கிடெக்சர் இது ஆர்கிடெக்சர் ஆறு அடுத்தது லவல்
அய்யய்யோ லெவல் அது ஆறு லெவலு
ஆறு லெவல் இருக்கு ஃபஸ்ட் பாத்தீன்னா சிங்கிளு அடுத்தது டிவைஸ்ஸு ப்ளஸு கிளௌவ்டு
சிங்கிளே டிவைஸ் பிளஸ் க்ளௌவ்டு
அப்பறோம் மல்டி டிவைஸ் பிளஸ்ஸு கிளௌவுடு
மல்டி டிவைஸ் அட அதுக்குள்ள மல்டிடிவைஸ் வந்துருதா
லவல் த்ரீக்கி
லவல் த்ரீக்கி மல்ட்டின் இதுல இல்லன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்கு
மல்டிடிவேஸ்னஷ்னல் ஸ்கோர் லெவல் ஃபோர்ல பாத்த ஏன்னா டேட்டா அன்லிட்டிக் இன்குளூடர் அப்டிங்றா லெவல் பை பார்த்தினால் லார்ஜ் ஸ்கில் சிஸ்டம்
அ
லவல் சிக்ஸ் காம்ப்ளக்ஸ் இன்டர் பின்ச் ஐஓடின்ருக்கு
ம் ம் ம்
அப்டி இருக்கு அப் அப்பறம் பாத்தீன்னா டொமைன் டொமைன் ஸ்பெசிபி ஸ்பெசிபிக் ஐஓடினு போட் இருக்கானுங்க அது ஐஓ இது என்னென்னலா சம்மந்தப்பட்டதுன் அதாவ து எத
அப்பறம்
அதாவது டொமை ஐஓ என்னல்லா சம்பந்தப்பட்டதுனு பாத்தீன்னா நல்ல முன்னேற்றமான ஒரு மா வீடு அதாவது ஸ்மார்ட் ஹோம்னு சொல்லலாம் முன்னேற்றமா அ நகரம் ஸ்மார்ட் சிட் ன்னு சொல்லலாம்
ம் ம் ம்
அப்பறம் பாத்தீன்னா தொழிலகம் அப்பறம் மருத்துவமனை விவசாயம் விவசாயம் இதெல்லாமாமா
எல்லாமே வந் அப்ளிகேஷன்ஸ் தா
ஹே ஹே
ம் டொமேன் தா அப்ளிகேஷ ஷனு ஆஹ
ஆஹ் ஓகே வா இதெல்லாம்
ரைட் ரைட்டு
அப்பறம் பாத்தீங்கன்னா ஐஓடி வெசஸ் எம்ஓ எம்டுஎம் வெசஸ் ஐஓஇ அதாவது ஐஓடி ன் என்றால் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்று அழைக்கப்படும்
செரி செரி எம் டூ எம் னா மிஷின் டூ மிஷின்று இருக்கும்
அது வந்து டைரெக்ட் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணிக்கிறது இன்டர்நெட் வந்து தேவயில்லாதது
ஐஓயீ னா இன்டர்நெட் ஆஃப் எவ்ரி திங்
ஆமா அது பாத்தீன்னா ஐஓடியும் இருக்கும் பீப்புளும் இருக்கும் டேட்டாவும் இருக்கும் ப்ராசஸும் இருக்குமாமா
ஐயோ யி
ஆமா எல்லாமே கலந்த கலவையாக கருத போடவது அயோ யி
சரி இப்ப நீ சொன்னதானா நான் பாத்துட்டு எதாவது டவுட்டுன்னா உனக்கு போன் அடிக்கிறேன்
ஆஹ் சேர்றா உம் உம் உம் பை பை